ஹலோ அ வணக்கம் அ சொல்லுங்க
ம் சொல்லுங்க என்ன பண்றீங்க
சும்மாதா இருக்கே
ஓ சாப்டாச்சா
இல்ல இல்ல இனிதா
நா போ கே
நீங்க
ம் நா வந்து இப்பதா ஃபாஸ்டிங் முஞ்சு சோ சரி இப்பதா வந்து உக்காந்துருக்கே ஜூஸ் எல்லா குடிஸ்ட்டு
படிக்கலையா
படிக்கலயாவ அந்த பழக்கல்லா எங்கள்ட்ட கெடையாது
டி என் பி சி எக்ஸாம்லா எழுத போறேன் சொன்னிங்க படி பழக்கமே கிடையாது சொல்றீக
டி எம் சி எக்ஸாம் எழுதுற அதுக்கு வந்து ரெண்டா ட்ரை பண்ணு த்ரீ டேஸ் லீவ் யார் படிப்பா சொல்லுங்க தனியா நிம்மதியா இருக்க வேணா
புரியல என்னது
த்ரீ டேஸ் லீவு ஸோ எஞ்ஜாய் பண்ணனு மூன் நாள் லீவ் வேணு
சே டேஸ் லீவு
ம் மொகரம் நாளைக்கி சோ நாளைக்கி நால்ல க ழிச்சு அதுக்கப்புறம் மண்டே வரைக் லீவ் டியூஸ்டே வரைக் லீவ் சீ டியூஸ்டே சொல்றே பாருங்க சண்டே வரைக்கு லீவு
எக்சாம் வரைக்கு இருந்து படிச்சாலே அங்க போய் பாஸ் ஆவுறது கஷ்டோ
பாத்துக்கலா பாத்துக்கலா
இதெல்லா வந்துட்டு த்ரீ டேஸ் லீவ் என்ஜாய் பண்ணிட்டு போய் படிச்சா
அப்ப நீங்க பேசம் போதே உங்களுக் தெரிஞ்சிருக்கு நாங்க எவ்ளோ அட்டாகாஸ் பண்ணிர்ப்போன்னு கிளாஸ்ல சவுண்ட் இருந்திருக்கு
ஆ கேட்டு
ம் லைக் வந்து எங்களுக்கு புக்ஸ் லைக் நா வந்து ஃபுல்லா வந்து சும்மா நாங்க லைக் என்னோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்க எல்லா சேந்தா கொஞ்சோம் ஏ ரொம்ப சேட்ட பண்ற ஆட்கள் சோ இப்புடி தா இருக்கு
ஓ காலேஜு ரொம்ப ரொம்ப ஃப்ரீயோ
ஐய்யய்யோ அப்பல்லா கிடையாது ரொம்பல்லா ஃப்ரீ இல்ல மேம் இருப்பாங்க லைக் இன்னைக்கு லாஸ்ட் பிரிட் நான் முதல்வன்
ஓகே
அதுக்கு மேம் இன்னு எங்குளுக்கு கரெக்டா வரல்ல போல ஸோ ஃப்ரீயா இருந்தோ ஜாலியா விளாடிட்டு சும்மா சுத்திட் அப்பிடி இருந்துட்டுருந்தோ
உங்க கிளாஸ்ல்ல பிள்ளைங்க வேனா இல்ல வேற டிபார்ட்மெண்ட் எல்லா சேந்தா
எங்க டிபார்ட்மண்ட் மட்டு்தாங்க இப்ப எங்க கிலாஸ்ல வந் சிக்ஸ்டி த்ரி பேர் இருக்காங்க சிக்ஸ்டி த்ரீ மெம்பர்ஸ்
ஆ
அதல எனக் சிக்ஸ்டி த்ரீல தேர்ட்டி த்ரீ ஆப்சென்ட்
ஓ பாதி ஆப்ஷன்டா
ஆ பாதி ஆப்சன்ட் பாதிதா வந்திருந்தாங்க ஸோ ஜா எங்க ஃப்ரெண்ட் நாங்க தா பப் போயிருந்தோ நானு கொஞ்சோ ஜாலியாஃபன் பண்ணிட்டுதா இருந்தோ மேம் இருந்தப்புறோ ஜாலியா இருந்து அதுலோ ஓர் சம்பவோ வேர நா பண்ணே இருந்துட்டு
ஏ என்ன பண்ணீங்க
தமிழ் மேம் வந்தாங்களா லைக் கு சாப்ட்டு முடிச்சதுக்கப்புறோனு நெனைக்கிறே நா பாஸ்ட் டிங் சாப்ட்டு முஞ்சதுக்கப்புறோ அப்டின்னு நனைக்கிறே அந்த இதுல வந்து என்ன பண்ணாங்கன்னா அவுங்க கிளாஸ் நடத்திட்ருந்தாங்க அவுங்க பேசுறது எனக்கு புரியு அவுங்க நடத்துறது யாருக்குமே புரியாது சோ தூக்கோ தா வரு நா என்ன பண்ணுவே ஃப்ரெண்ட்ல இருக்க பொண்ணு வந்து அந்த பொண்ணு நேத்து நா தூங்கு போது என்ன தூங்க விட் டுருந்தா கூட நா அமைதியா இருந்திருப்ப அவள நா தூங்கி லைக் ஹ பேஸ ஹைட் பண்ணி தூங்கிட்ருக்கே காதுல வந்து கிளாப் தட்டிவிட்டு எழுப்பி விட்டுட்டா கிளாப்பே தட்ட வேணா சம்பந்தமே இல்லாம கிளாப் தட்டி எழுப்பி விட்டா நா நேத்தே அவளுட்ட சொன்ன நீ செத்த என்ட்ட என்ன நீ எழுப்பி விட்ட உன்ன நா வெச்சி செய்வே ஞாபகோ வெச்சுக்கோன் சொன்ன நேத்தே சொல்லிட்டே அவ நேத்தும் தூங்கும்போது எழுப்பி விட்டே இன்னைக்கோ அதே மாரி எழுப்பி விட்டுட்டே அதுக்கப்புறோ என்னாச் சு போர் எடுத்துட்டுன்னு சொல்லி வந்து ஃபோன் எடுத்தா ஃபோன் எடுத்துட்டு எனக்கு அந்த ஃபோன்ல வந்து ஃபுல் சவுண்ட் வெச்சது ஞாபகோ இல்ல எனக்கு சுத்தமா ஞாபகோ அந்த ஃபோன்ல சவுண்ட் வெச்சுன்னு எடுத்துட்டு செரி மேம்ங்க கிளாஸ் நடத்தாலே நம்ம ரீல்ஸ வந்து சைட்ல போட்டு பே பா க்லான் சொல்லி ரீல்ஸ் ஓபன் பண்றே சவுண்டு செத்துட்டே அ எல்லா வந்து திரும்பி திரும்பி பாக்குது நா என்ன பன்னே கேஷ்வலா ஃபோன ஆஃப்பன்னி பேக்ல போட்டே திரும்ப நானும் வந்து எதோ எல்லாத்தையு தேடுற மாரி தேடிட்ருந்தே
ஆ
தென் திரும்ப வந்து எடுத்தே மறுபடியு எடுத்துட்டு மறுபடி மேம் வந்து திரும்ப வந்து விட்டுட்டா லைக்கா அவ வந்து வெளில எப்டி சொல்றது மேம் வந்து வெளிய யாரோ கால் பண்றாங்க அப்டி வ வி வெளியே இருந்து பேசிட்ருக்காங்க போல அப்டி நெனைச்சு விட்டுட்டாங்க திரும்ப என்ன பண்ணே சரி சவுண்டதா கம்மி பண்லாமே சவுண்டு கம்மி பண்ணி பாக்கலாம்னு சொல்லி ஃபோனே எடுக்கிறே ஸ்க்ரீன்ஷாடாயுட்டு ஃபோனு அதுக் சவுண்டு லைக் அந்த டைம்ல கிளாஸ் அமைதியா இருந்தா சவுண்டு சரி பயந்தாச்சு பயந்து கட கட கடனு தூ க்கி பேக்குகுள்ள ஃபோன போட்டுட்டு எதும் நல்ல புள்ளயா இருப்பாங்கள ஒண்ணுமே தெரியாது அப்டின்னு அந்த புள்ள மாரி ஒக்காந்துட்டே ஆனா ஹோல் கிளாஸ் எனக்கு பாத்துட்டே இருக்குது நானு பாத்துட்டே இருக்கே எனக்கு சிரிப்பு தாங்க முடியாது நா பண்ணதே பாத்து சிரிச்சுட்டே இருந்தே திரும்ம என்னாச்சு போரிங்ஸ் சம போரடிச்சுட்டு திரும்ப பின்னாடி இருக்க பிளைட்ட போய் நோண்ட ஆரம்பிச்சே போர் அடிக்குல பின்னாடி இருக்கு பிளேட்ட அடுத்த போயாச்சு வம்புக்கு சும்மா இருக்க பிளேட்ட
எப்டி நீங்க இப் அரட்ட அடிச்சா எப்டி எக்ஸாம் பாஸ் ஆவோ
அப்புறோ மேம் புடிச்சு எழுப்பி விட்டா என்ன நீ பண்ணிட்டு இருக்க அப்பதுல இருந்து ஒன்னய தா பாத்துட்டு இருக்கே சும்மாவே இருக்க மாட்டேங்க அப்டி சொல்லி எழுப்பி விட்டாங்க என்ன
இப்டி பண்ணிட்டு இருந்தா எப்டி எக்ஸாம் பாஸ் ஆவோ
அப்பறோ வந்து ஆ அப்புறோ வந்து அப்புறோ வந்து ம் அப்புறோ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
ஆ
நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
காலேஜ் ஃபைனல் இயர்
ஓகே ஓகே ஆ வந்ட்டாங்க நைட்டு தூங்கிட்டே
என்னது
அப்பா வந்துட்டாங்க ஸோ அப்பா அங்கு பாதிலேயே கட் ஆயிடுச்சு ஸோ சைலன்ட் ஆயிட்டே
ஏன் ஓன் அப்பாக்கு தெரியாதோ
ம் ம் போ நா வந்து என்ன பண்ணிட்டுருக்கேனு தெரியாது சோ வந்து சைலன்ட்டா பேசிட்டு இருந்தே ரூம்ல இருந்து பேசிட்டு இருந்தே
தெரிஞ்சா என்ன ஆகு
திட்டுவாங்க என்ன பண்ற அப்டினு
திட்டுவாங்களா
ஆ ஆ ஆல்ரெடி திட்டுவாங்கதா ரொம்பல்லா இல்ல
சேரி இது யூஸ் பண் ஆ
சேரி சேரி அப்புறோ வந்து என்னாச்சது நா வந்து இப்டில்லா அரட்டடிச் திட்டுங்க மேத்து மே என்ன மே மேம் எழுப்பி விட்டா எழுப்பி விட்டுட்டு ஸோ நா வந்து அப்பவு சும்மா இருக்க மாட்டேனே நா சும்மா இருந்தாலு என் கை சும்மா இருக்குமா அப்டின்னு சொல்லிட்டு திரும்ப ப்ரெண்ட்ல இருக்க பொண்ணு கிட்ட போய்ட்டே நா அதாது நா என்னோட ரோல் நம்பர் டூ
ஓகே
இப்ப நா இருக்கறது அவளுக்கு பின்னாடி பெஞ்சுல போயிட்டு அவப் சும்மா தா இருந்தா உறுதிமொழினு சொல்லி டக்குனு எழுப்பி விட்டாங்க எல்லாரயு லைக் எதோ உறுதிமொழியா ட்டாங்க இன்னிக்கி எல்லாரு உறுதிமொழி எடுத்தா கைய தான நிட்டு வாங்க நா என்னமா பண்ணே ஃப்ரண்ட்ல இருக்க பொண்ணுங்க முடிய தூக்கி வச்சுட்டு இருந்தே உறுதிமொழினு
கியாம் ம் ம் கியா
ஏனா உறுதி கை நீட்ட போர் அடிக்கு அதா உறுதி மொழினு சொன்னா நா எதோ வெளயாடிட்டு இருக்க அவ முடிய தூக்கி வச்சி சரி உறுதி மொழி வச்சிருக்கே கை அங்க வரைக்கி இருக்கு மேம் அப்டின் சொல்லிட்டு சரி வெளாடிட்டு இருந்தே அத வச்சுட்டு என்னால என்ன பண்ண முடியுமோ அத இருந்து பண்ணிட்டே இருந்தே கிளாஸ்ல போர் அடிக் இருந்ததுமே அப்பறோ என்னச்சு என் பக்கத்துல ஒரு பொண்ணு இருந்தா அவளுக்கு கம்பெனி கொடுக்கதா நா பேக் பெஞ்சுக்கே வந்தே தனியா இருந்தானு தூக்குறா எ ப்டி அவ எங்க மேம் என்ன தெரியுமா சொல்லிருக்காங்க தமிழ் மேமு நீ தூ
ஆ
எனக்கு பிரச்சன கெடையாது ஆனா எனக்கு கிளாஸ் நடத்தணும் கிளாஸ் ல வந்து நீ வந்து எப்டி தூங்கணும் பிரச்சன இல்ல ஆனா படுத்து கெடந்து தூங்காதன்னு சொல்லிருப்பா இவா என்ன பண்ணா தெரியுமா மேம் பின்னாடி ஒரு பொண்ணு தூங்கிட்டா போல அவளே பாத்துட்டு இருந்தா அவள திட்டிட்டு இருக்கும் போது என் பக்கத்துல இருக்க பொண்ணு படுத் தூங்குறா படுத்துட்டா நா வந்து அவள மேம் பாக்குறாங்க எழுப்புற எந்தி எந்தினு அவா கைய தட்டி தட்டி தட்டி போயிட்டு இருக்கா மனசாட்சி வேணாமா மேம் பாக்குறான் சொல்லி எழுப்புற அவா கைய தட்டி தட்டி போயிட்டு இருக்கா திரும்ப மேம் சொன்னா நா வந்து எல்லாரையும் சத்தம் போட்டது எந்திச்சிருங்கன்னு சொல்லி பாத்துட்டு இருக்கேன் நீ என்ன என்ன தூக்க தூக்குற எந்தின் சொல்லி அந்த பொண்ண எழுப்பி விட்டா
ஓகே
அப்புறம் ஈவினிங் ஆச்சுது ஈவினிங் வந்தால் தான் சேரி போரிங்கா இருக்கே அப்டின்னு சொல்லுட்டு மேம் வரல நாங்க கார்ட்ஸ் பிளே பண்லான் பாத்தோம் எங்க நாங்க என்ன இப்போ கார்ட்ஸ் பிளே பண்ணிட்டுதான் இருக்கோம் யூனும் இல்லாட்டா வந்து அ எந்த கேம் வெளாடுவோனா லைக் கார்ட்ஸ் இருக்குல்ல ரம்மி கார்ட்ஸ் இருக்குல்ல ரம்மி கார்ட்ஸ் வந்து நாங்க டிஃப்ரெண்டா வெளாடுவோம் கழுதன்னு சொல்லி ஒரு கேம் வெளாடுவோம்
ஓகே அது காலேஜா இல்ல ஏதாவது கிளப்பா
அது நாங்க கிளப்ன்னு சொல்ல மாட்டான் எங்க நாங்க
ஸ்ட்ரிட்ன்னு சொல்ல மாட்டிக்கியோ ஸ்ட்ரிட்ன்னு சொ சொல்றியோ ஆனா இவ பண்றது எல்லாம் வந்துட்டு இப்டி இருக்கு எங்க காலேஜ் எல்லா பொண்ணுங்கள்ட்டே பேசக் கூடாது பொண்ணுங்களுக்கு தனி ஸ்டெப்பு ஸ்டெப்பு ஸ்டெப் கேசு எங்களுக்கு தனி ஸ்டெப் கேசு
காலேஜி யார்ட்ட போய் நாங்க கேக்க முடியும் யார் எங்கள கேப்பா
அதனால எங்கெல்லாம் ஒரு பொண்ணுட்ட கூட நாங்கல்லா பேசினது கெடையாது பேசுவும் கூட மாட் ட்டாங்க அப்டியே யாருக்கும் தெரியாம ஒரு ரெண்டு நிமிஷம் ஏதாவது ஸ்ட ஸ்டெப்ல நடந்து வரும்போது
ஆ அது எப்டி பேசாம இருப்பாங்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் காலேஜ்ல சேரி நா சேரி சேரி இல்ல கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் காலேஜ் கோயட் காலேஜ்ல எப்டி பேசாம இருப்பாங்கன் பாத்த
எல்லா ஸ்டா ஸ்டாப் எல்லா எடத்துலயும் நிப்பாங்க பேசுனா ஏதாவது சொல்லுவாங்க அதான் ரெண்டு நிமிஷம் பேசலாம் ரெண்டே ரெண்டு நிமிஷம் அதுக்கப்புறம் பேச முடியாது ஸ்டாப் வந்து என்ன இங்க நிக்கிறீங்க கெளம்புங்க அப்படின் சொல்லிருவாங்க
நாங்க வந்து கேர்ள்ஸ் காலேஜ்ஜா ஸ்கூல் வந்து நா ஸ்கூல்ல சீரியஸ் சைலண்டா தா இருப்ப ஏன்னா அங்க வந்து அங்க பாய்ஸ் இருப்பாங்க எனக்கு வந்து ரொம்பெல்லாம் சேட்ட எல்லாம் பண்ண மாட்ட பெஞ்சுல இருக்க பொண்ணுங்கள்ட்ட கொஞ்சம் நல்லா ஜாலியா இருப்ப இது வந்து கேர்ள்ஸ் காலேஜா சும்மாவே இருக்க மாட் ட்ட கொடஞ்சிட்டே இருப்ப விளையாடிட்டே இருப்ப எதா பண்ணிட்டே இருப்ப எப்பவுமே அப்படிதான் இருப்ப உம்
எனக்கு பிரச்சன இல்ல எனக்கு பாய்ஸ் டிபார்ட்மெண்ட்டு பாய்ஸ் மட்டும்தான் கேர்ள்ஸ் கெடையாது
ஓ எனக்கு வந்து கேர்ள்ஸ் காலேஜ்ஜி சோ வந்து நாங்க இன்னைக்கு நா அப்பதே பேசும்போது வரைக்கும் லாஸ்ட் பெஞ்சுல உக்காந்து நாங்க கொஞ்சம் ஃபன் பண்ணிட்டு தா இருந்தோம் சரி அந்னாலதான் போரிங்கா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கால் பேசலான் சொல்லி வந்த
ஓகே
அதுலயும் நாங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் க்குள்ளயே நாங்க கால் பேசும்போது கொஞ்சம் ஃபன் பண்ணுவோம் எல்லாம் பண்ணுவோம் லைக் எங்களுக்குன் சொல்லி ஒரு குரூப்பே உண்டு நாங்க எங்க ஆரு பேரு லைக் எங்க ஆரு நாங்க ஆறு பேர் ரொம்ப சேட்டு பண்ணுவோ
ஆரு பேற
லைக் என்னோட கேங்கன்னு சொல்லிலே என்னோட ஃப்ரெண்ட்ஸ்
ஓகே
ரெப் இருக்கால்ல எங்களாலயே ரெப்ரசன்டேட்டிவ் நெறைய வாட்டி மூணு ரெப் உண்டு
ம்
மூணு ரெப்ல்ல எங்களால எட்டு எட்டு வா ஒரோ ஒரு ரப்ப எட்டு வாட்டி மாறினாங்க
சேரி ஓங்க
எங்க நாங்க ஆறு பேர் பண்ண வந்து சேட்டையில பாத்துக்கோங்க தென் நபர்